வணக்கம் தோழி
நல்லா இருக்குறீங்களா தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லா இருக்கோ தோழி நல்லா இருக்கோ தோழி என்னா தோழி பண்றீங்க
நா இங்க சும்மா மாடியில காத்து வாங்கிட்ருக்கே தோழி நீங்க
ஆ நா இப்ப நா தோழி இது நைட்டு சாப்பாடு செய்ய போறே
ஓ அப்டியா தோழி ஏ இப்பதா செய்ய போறீங்க மணியாயிட்டு போல
ஆமா தோழி கொஞ்சோ அப்டியே ஒக்காந்தாச்சி அப்டியே அசதியா இருக்குன்னு அப்டியே ஒக்காந்தாச் சே ம் அப்றோ தோழி இன்றைய பொழுது எப்டி போனது
இன்றைய பொழுது நல்லா தா தோழி போனது இங்க இருந்து அக்கா வீட்டுக்கு பொயிந்தே அங்க கொஞ்ச நேர ஜாலியா இருந்துட்டு அப்றோ இப்ப சித்தி வீட்டுக்கு வந்துருக்கே ஆமா அப்டியே சுத்திட்டே இருக்க வேண்டியதா
செரிங்க தோழி சரிங்க தோழி ஆ தோழி இப்போ ஆ இப்ப எதுக்கு நா ஒங்ளுக்கு கால் பண்ணி என்ன அப்டின்னா வீட்லலா வேலெல்லா ரொம்ப அதிகமா இருக்கு தோழி ஒரு மாரி ரொம்ப டயர்டா இருக்கு ஓ அதுக்கு தெரிஞ்ச எதாது ஒரு வழிமுறைகள் எது இருக்குங்ளா ஒங்ளுக்கு தெரிஞ்ச மாதிரி
எது வீட்ல இருக்கம் போது ரொம்ப ட ம் ரொம்ப சோர்வா இருக்
சோர்வா இருக்கு ஆமா உடல் ரொம்ப சோர்வா இருக்கு அது மட்டு இல்லாம வீட் ல வேலையு பாத்தீங்கன்னா நய்ய நய்யனு வேல இருந்துகிட்டே இருக்கு தோழி எனக்கு ஒரு ஒரு அந்த ஒரு ப்ப ஒரு ஒரு பிளான் அப்டின்றதே இல்லாம நா எதோ வேல பாத்துட்ருக்கே
ம்
சோ அதுக்கு வழிமுறைகள் எதும் ஒங்ளுக்கு தெரிஞ்சா சொன்னீங்கனா கொஞ்ச நல்லா இருக்கு தோழி
இல்ல இப்ப வந்துட்டு ஒன்னு இல்ல நீங்க வந்துட்டு அதாது ஒங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு இரவு ஒரு பத்து மணிக்குள்ள தூங்ற அளவுக்கு கொஞ்ச பாத்துக்கோங்க ஏனா மொதல்ல வந்து நம்ம எவ்ளோ தூங்குறமோ அவ்ளது நம்ம கொஞ்சோ இந்த சோர்வுங்கிறது இல்லாம இருக்கு அதனால தூக்க வந்து எப்போமே அந்த முதல் எடத்துலதா அது இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க மொதல நல்லா தூங்கி ஏன்ச்சிங்கனா அது கொஞ்சோ ஒங்களுக்கு அது தெரியு அதுக்கப்றோ வந்துட்டு அப்றம் இந்த காலைல வந்துட்டு
ஆமா தோழி இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தா எனக்கு தூக்கம் வந்து சரியா இல்ல அப்டின்னு தா தோழி சொல்லனு ஏனா எனக்கு இது உண்மையாவே தூக்க வந்து ரொம்ப கொறஞ்ச அளவுல தா தூக்க இருக்கு நா சரியா தூங்குறது இல்ல அதுதா உண்மையான விஷயமு கூட
அதுக்கப்றோ வந்துட்டு அ இந்த ஆ நம்ம நெனப்போ அதாது தண்ணி தானே அந்த மாரி நெனப்பே ஆனா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம உடம்பு வந்து கொஞ்சோ ஒரு சுறுசுறுப்பா வச்சிக்கிறதுக்கான ஒரு வந்து தண்ணின் சொல்ல தண்ணி வந்து கொஞ்ச நெறையா குடிங்க அம் அதாது ஒரு நாளைக்கு வந்து அதாது டாக்ரு மருத்துவர்கள் என்னா சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு தண்ணி குடிக்கணு அந்த மாரி சொல்றாங்க நம்ம நாலு லிட்டர் குடிக்காட்டி கூட மூணு லிட்ராச்சும் தண்ணி குடிக்கணு அதனால தண்ணி கொஞ்சோ அதிகமாக குடிங் நியா அப்புறோ வந்துட்டு ம்ச் காலையில உணவு வந்து இந்த இ அப்றோ இந்த மாவு சத்து பொருட்கள வந்து நீ கொஞ்சோ தவிர்த்துக்கலா நீங்க காலையில அது தவிர்த்துட்டு இந்த ம்ச் கொண்டைக்கல்ல பச்ச பயிறு அதோட இந்த நெல்லிக் க்கியாம் நெல்லிக்கனி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜூஸ் போட்டு குடிங்க அது வந்துட்டு அதுல ஒரு இஞ்சி கொஞ்சோண்டு கருவேப்புல ஒர் ஒரு ஒ ரொம்ப வேணா ஒரு நெல்லிக்கா போது ஓ அந்த நெல்லிக்கா போட்டு அ
ன்னு நெனைக்கிறீங்களா தோழி
புரியல தோழி என்னாது
இல்ல இதெல்லா போட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் சோர்வு இருக்
ஆமா ஆாம கண்டிப்பா நெல்லிக்கா வந்துட்டு கண்டிப்பா சோர்வு இருக்காது ஏ அப்டின்னா நா வந்து அது டெய்லி குடிக்கிறே எனக் க்காது ம்ச் நா அது குடிக்கும் போது நா எப்படி இருக்க குடிக்காதப்போ நா எப்படி இருக்குன்னு வந்துட்டு எனக்கு வந்து எனக் கே வேறுபாடு தெரியு இல்லையா அதனாலதா நா கண்டிப்பா நா நெல்லிக்கா நா சொல்றே ஏன்னா நெல்லிக்கா வந்துட் ட்டு அது இளமையா இருக்கிறதுக்கான ஒரு கனின்னு சொல்லுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பா உடம்பு வச்சிருக்கு நீங்க வேணா ம்ச் நெறையப் அம் ஆ இப்ப இந்தம் இந்தஸ் சினிமால்ல இருக்காங்க இல்லையா அவங்களோட ம்ச் இந்த தினமு அன்றாட வாழ்வில் வந்து அந்த நெல்லிக் க்கனே அவங்க டெய்லியு காலையில அந்த ஜூஸா எடுத்துக்கறாங்க நீங்க வேணா அது வேணா போயிட்டு இந்த வலைத்தளங்கள்லா போய் போட்டு பாருங்க அது எப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களு சொல்றாங்க தினமு காலையில வந்து நெல்லிக்கா சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனால
உடல்ல சேத்தக்கிறது நிச்சயமா அது நல்ல ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க ஆ ஒரு நெல்லி கனி வந்து ஐந்தாப் இது சமம் அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமா கண்டிப்பா அதுல வந்துட்டு விட்டமின்ஸ் சி இருக்கு ஒரு பழம் ஒண்ணு சொன்னாங்க தோழி அது என்ன பழோனு தெரியல அதுலயு விட் விட்டமின் சி தா இருக்கா ஆனா வந்துட்டு அந்தப் பழம் வந்து ஒரு பழம் வந்து ம்ச் ஒரு எவ்வளோ ஒரு நூறு ரூபாயோ என்னமோ சொல்லியிருந்தாங்க அந்த‌ பழத்த நம்ப எடுத் த்துக்கு பதில அந்த நெல்லிக்கா வந்துட்டு ம்ச் நம்ம அந்த ஒரு படி சொல்லுவோல அந்த ஒரு படியே இருபது ரூபா தா நம்ப அது வாங்கறது ச்சிட்டா கூட தினமு ஒரு கனி போதும் ஒரு கனி கொஞ்சோண்டு தண்ணி ஆ இஞ்சி கருவேப்புல போட்டு தினமு குடிச்சாலே அ இதுவே போதும் ஆ நம்ப வந்து சுறுசுறுப்பா இரு நீங்க வந்து ஒண்ணு இல்ல ஒரு வாரோ குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ம்ச் இவ்ள நால இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்க பாருங்க
இல்ல தோழி குடி ஆனா எனக்கு அத அரைச்சு குடிக்கிறதுக்கு நேரமே இருக்க மாட்டாங்குது ஒரு உண்மையாவே சொல்ல போனா ஆ இப்போ என்னோட ரூம் உடல் நிலைய பாத்துக்கணு அப்டின்ற ஒரு அந்த ஒரு கவனமே எனக்கு இல்ல ம் என்னன்னா எனக்கு வீட்டுல இருக்கிற புள்ளைங்கள பாக்கணு அடுத்து நம்ப வேலைய பாக்கணு ஆ இது வந்து இது கொஞ்ச நேரோ கிடைச்சா கூட தூக்கோ ஒரு அர மணி நேரோ தா கெடைக்குதா கொஞ்ச து ஒரு கொஞ்ச நேரோ கண்ணசரலா அப்டின்ற மாரியேதா தோழி ஓடிக்கிட்ருக்கு எனக்கு
ஆமாம்மா இப்ப நானே வந்துட்டு தோழி இப்ப நா வீட்ல இருக்குறே அப்டிங்கிறதுனால நா தினமு வந்து அத எடுத்து ஜூஸ் போட்டு நா குடிக்கிறே இதே நா கல்லூரி போயிட்ருக்கே இல்ல நா வேலக்கி போயிட்ருக்கே என்னால தினமு ஜூஸ் போட்டு குடிக்க முல்லங்கிற பட்சத்துல நா என்ன பண்ணிக்கலா அப்டின்னா அம் நீங்க வந்துட்டு உங்க அம் நீங்க பீட்ரூட்டு வந்து நீங்க அதுல வந்து சேத்துக்கலா பீட்ரூட் எதுக்காகனா ரத்தத்த சீர்படுத்து அப்பறொ வந்துட்டு முடி வளரு அது மாரி பீட் ரூட் வந்து நெறைய அது சத்துக்கள்ருக்கு நீங்க வந்து அந்த பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட் போது அப்பறோம் ஆ ஒரு நெல்லிக்கா வந்து ட்டு ஒரு அஞ்சு ஆற் நெல்லிக்கா போட்டுக்கோங்க அப்பறோ கருவப்புல வந்து ஒரு கை ப்புடி கருவேப்புல போட்டுங்க அப்றொ இஞ்சி வந்து அந்த ஒரு ஒரு விரல் சைஸ் இருக்குலயா அந்த இஞ்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு ம் இது எல்லாத்திம்மே கழுவி சீவி அரிஞ்சிட்டு அம் நல்லா இது மிக்சில போட்டு நல்லா தண் தண்ணி வந்து ரொம்ப ஊத்தக்கூடாது கொஞ்சமா ஊத்தனு ஏனா நீங்க அரை க்கினுங்கத்துக்காக தண்ணி ஊ திருதுதாம் புதினால அரிச்சி அரச்சிட்டு அதவந்துட்டு இந்த குளிர் சாதனை பெட்டி இருகில்லயா ஐஸ் கியூப்ஸ் மாரி அந்த எலோ அந்தம் அந்த இது இருக்குள்ள ஃபிரிட்ஜுக்குள்ள ஒன்னு அதுல ஊத்தி வச்சிட்டு நீங்க
கே ஆ ஊடகங்கள்ல பாத்துருக்கே அததா நம்ம ஃபிரீசர்ல போட்டு வச்சுக்குனு அ‌‌ அ‌ ஆ அப்பிடி நம்ம எந் எதோ சோர்வா இருக்கும்போழுது அத ஒரு கட்டிய எடுத்து நம்ப தண்ணில போட்டு இல்ல சுடு வெதுவெதுப்பான தண்ணில கூட போட்டு குடிக்கலா அப்டின்ற மாரி இப்டி நானு ஊடகங்கள்லா பாத்துருக்கே ஆ ஆனா அது வந்து சொல்லப்போனா இது செய்யிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நேரொ இல்லாததுனாலதா அது நா செஞ்சிருக்காவலே வச்சிருக்கே தோழி கண்டிப்பா இப்படி நா அத வந்து நா செஞ்சி பாக்கனு
இல்ல நீங்க வந்துட்டு அதா பாரத்துக்கு ஒ ஞாயித்துக்கெழம ஒ ஒரு மண்நேரகூட ஆவாது பத்து நிம்ஷொந்தான ஆகு அ ஞாயித்துக்கெழம வந்துட்டு ஆ இன்மேரு ஞாயித்துகெழம ஞாயித்துகெழம செஞ்சாக்கூட இதுவந்து நீங்கன்னில்ல உங்க புள்ளைங்களுக்கு செரி இல்ல உங்க வீட்டுக்காரவுங்களுக்கு அப்றொ உங்க வீட் ல யாரா வயசானவ்ங்க இருந்தா அவுங்களுக்கு செரி இது எல்லாருமே குடிக்கலா இது வந்து இவுங்கதா குடி க்கின்னு இவுங்க குடிக்ககூடாது அப்டிங்றது கெடையாது இப்ப நீ கால்ல எந்திச்சோனே தேநீரு இல்ல இந்த ஆ காஃபி அந்தெல்லா குடிப்பு குடிப்பீங்க இல்லயா அது தவிர்த்துட்டு அதுக்கு பதிலா இத குடிங்க கால்லே வந்து தண்ணி குடிக்கிற து எவ்ளோ நல்லதோ அ அத் தண்ணி இதுல தண்ணியு இருக்கு அதோட சேத்து நம்ம சத்து எடுத்துக்கிறனால காலைலே ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்துட்டு இப்போ வந்து நம்ப இப்பேந்தே நம்ப குழந்தைகளுக்கு வந்து இப்பேந்தே நம்ப பழக்கப்படுத்தனு இல்லயா கால்ல என்ச்சோன்னே தேநீர் போட்டு குடு க்குறது இத வந்து நம்ப இப்பே தவிர்த்துக்கனு ஏனா நம்ப அவுங்க வந்து கொஞ்சொ பெரிய பைய ஆனதுக்கப்புறொ அத அந்த தேநீர் குடிக்குற பழக்கத்த வந்து அவுங்களால விட முடியாது நம்ப இப்ப இந்தே கால்லனா அந்த நெல்லிக்கா ஜூஸ் தா குடிக்கனு அப்பிடி அவுங்கள பழக்கப்படுத்திட்டீங்கனா அவுங்க வந்துட்டு அத ஆ அங்க வாழ்கைலே அதா அப்பிடியே வச்சுப்பாங்க இல்லயா அந்த பழக்கத்த வந்து அவுங்க விட மாட்டாங்க அதுனால நம்ப ம்
ஆ டீ குடிக்கிறதுங்குறதே நம்ம அதே பழக்கத்துலதா நம்ம எல்லாருமே டீ குடிக்கிறோ ஆ ஓகே இத குடுச்சா நம்ம கொஞ்சோ கொஞ்சொ வேல வந்து ஈசியா நம் வேல செய்ய முடியிது உடல் சோர்வு இல்ல அப்டில்லா நெனச்சிகிட்டு நம்ம வந்துட் டீ குடிக்குறதே நம்ப ரெகுலர்ரா டீ குடிக்கிறோ ஆனா அப்படி எல்லாகெடையாது அந்த பழக்கத்துக்காகதா நம்போ வந்து அதுல வந்து ஒரு அடிமையா அந்துல அந்த டீ அப்டின்றது நம்ம ஒரு அடிமைத்தனத்துல உக்காந்துட்டுருக்கோ தவர மத்தபடி வந்து ஆ டீ குடிக்குறதுனால இது சோர்வு ஆகு அப்புல்லா கெடையாது இப்ப நால்லாமே வந்து டீ வந்து ரொம்போ குடிப்ப நெனைக்கிற நேரமெல்ல டீ போட்டு குடிப்ப எப்பெல்லா எனக்கு தோணுதோ அப்பெல்லா நா டீயா போட்டுருவ அதுனால எனக்கு ஒண்ணு சோர்வெல்லா போயிடுச்சி அப்பல்லா சொல்ல முடி யாது எனக்கே இப்ப பாருங்க அப்போ அவ்ளோக்கு உடம்புக்கு அப்டியே சோர்வாதா இருக்கு இருந்தாலு இப்ப வந்து பிள்ளைங்கள குடுக்கணு ஏன்னா அங்க தா நம்க் இப்ப பிள்ளைங்களா சாப்ட உக்காந்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம வந்துட்டோ
ஆமா ஆமா
ஆ அது அது அதனால நானு வந்து ஆனா இது வரைக்கு நம்ம மருத்துவமனைகல்லா போயிட்டு எதுவொன்னு நா பாக்கல இப்ப என்னா அப்டின்ற மாரி நா பாக் க்கல இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆனா நா ஒரு முறை நா உபயோகப்படுத்தி பாக்க வேண்டிய என்னாது இந்த
டு உங்களாள நெல்லிக் இல்லேனாலு நெல்லிக்கா ஜூஸ்லா போட்டு குடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுனா ஆரஞ்சிப் பழோ இருக்கு இல்லையா அது கொஞ்சோ அதிகமா சாப்டுங்க அதுலயு வந்துட்டு வைட்டமின்ஸ் வந்து அதிகமா இருக்கு நம்ம நெல்லிக்காக்கு நெல்லிக்கா அளவுக்கு எந்த காய்கறியுமே எ எந்த பழங்களுமே வராது ஆனா ச் நெல்லிக்கா விட கொஞ்சோ கம்மியா ஆரஞ்சு பழத்த சொல்லலா ஏனா அது கொஞ் கொஞ்சோ தெனமு சாப்பல்லா அது கொஞ்சோ ரொம்ப நல்லது
சரிங்க தோழி சரிங்க தோழி நா கண்டிப்பா இந்த மாரியே நா வந்து பயன்படுத்தி பாக்குற தோழி எ உ எங்க வீட்லல்லா பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட்டு வந்து நெல்லிக்கா வாங்கிட்டு வருவாங்க எங்க கணவர் வந்து எங்கயாச்சு வெளில போனாங்க அப்டின்னா நெல்லிக்காவ பாத்துட்டு உடனே நெல்லிக்ஙா வாங்கிட்டு வருவாங்க ஆனா அது அப்படியே காஞ்சி அழுவி சுருங்கி போயி தா கொண்ட்போய் கொட்டுவே ஒன்னு நா அத ஊருக்காவு நா போட்டு தரமாட்டே ரெண்டாவது அதுவே திட்டு வாங்க என்னய இது வந்து வாங்கிட்டு வரான இதோட இது உனக்கு தெரியல நீ சாப்ட மாட்டேங்குற பிள்ளைளுக்கு குடுக் க மாட்டேங்கிற அப்டின்னு சொல்லி திட்டுவாங்க அத
இன்னொன்னு கூட பண்லா தோழி அந்த நெல்லிக்காவ நீங்க என்ன பண்றீங்கனா அது சின்ன அதுல வந்து ச் அ தேன் ஊத்தி வெச்சி அந்த நெல்லிக்கா வந்து அந்த தேன்க்குள்ள ஊற வெச்சிணு ஊற வெச்சுட்டு டெய்லியு காலையில சும்மா ஒண்ணு ஒண்ணு சாப்ட்டா கூட போது
அதுதா தோழி அதென்னவோ கரெக்டு தா ஆ அதுதா நா அந்த வொர் பயன்பாட்டத நா பண்றதே இல்ல நா அப்டியே ம் ஏனோ தானோனுன்ற மாரி நெல்லிக்காவோட அருமை தெரியாம ஜனங்கலுமேதா அதுல பயன்படுத்தி பாக்கலா தெரியிதா கண்டிப்பா
செரி தோழி ரொம்ப நன்றி தோழி உங்கள்ட்ட கூட பேசனது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி
நன்றி தோழி